ஹலோ
ஆ சொல்லுங்க கேக்குதா
ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நானு ரொம்ப நல்லா இருக்கே அப்றோ நைட் ஆயி சேர் சாப்பாடு வேலைலா முடிஞ்சிருச்சா என்ன பண்ணீட்ருக்கீங்க
ம் சாப்ட்டாச்சு என்ன எப்போதும் போல அந்த இட்லி தோச தான வேற என்ன
செரி செரி செரி
நீங்க என்ன சாப்பாடு
நாங்க வந்து இன்னிக் ஹோட்டல்ல தா வாங்குனோம் ஆ பரோட்டா சாப்ட்டோ
சேர் சேர்
இன்னிக்கி நா வந்து ஒரு டாபிக் இன்னிக்கு ஒரு டாபிக் பத்தி கொஞ்சோ டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிக்கலா உங்களோட அனுபவத்த சொல்லுவீங்க அப்டின் சொல்லிட்டுதா கால் பண்ணே அத பத்தி பேசலாமா நேரோ இருக்கா உங்களுக்கு
ஆ பேசலாம்
ம் இன்னைக்கு ஏ ஐ ஆமா பத்திதா வந்து பேசலா அப்டின்னு நெனச்சிட்டு கால் பண்ணே இப்ப எங்க பாத்தாலு பாத்தீங்ன்னா ஏ ஐ தா ஏ ஐ பத்திதா அதிகமா பேசுறாங்க செய்தியினாலு சரி டிவினாலு சரி சோசியல் மீடியா காலேஜு இந்த மாரி எல்லா எட்த்துலயுமே ஏஐ பத்தின விவாதங்கள் தா அதிகமா இருக்கு சில பேர் பாத்தீங்னா ஏஐ வந்து இப்போ வந்து ஏஐ வளர்ச்சி அதனால வந்து மனிதர்களோட வேலைய வந்து முழுமையா வந்து ஏ ஐ தா செய்யப் போது அப்டின்லா வந்து நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்றோ இன்னு சிலர் வந்து ஏ என்ன சொல்றாங்கன்னா ஏ ஐ வந்தா புதிய வாய்ப்புகள் உருவாகு அப்டின்னு சொல்றாங்க உண்மையில என்ன நடக்குன்னு உங்களுக்கு எதுவு அனுப் இப்ப ஒருக்கா தோணுதா உங்களோட கருத்துக்கள சொல்லன்
இப்ப ஒரு விஷயோம் வந்துச்சு அப்பனா வந்து அதுல வந்து நல்லது இருக்கு கெட்டது இருக்கு கரெக்டு தானே
ஆமா சொல்லுங்க ஆமா கரெக்ட்டு தா நீங்க சொல்றது
இப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்தப்ப வந்து எல்லாரு என்ன சொன்னாங்க மனுஷங்களோட வேலய பூரா கம்ப்யூட்டர் பாத்துரு அப்புற மனுஷங்களுக்கு வேல இல்லாம போயிரு இந்த மாரி ஒரு இது வந்துச்சு அதே மாதிரி இப்ப ஏ ஐ வந்தப்பயு அதுதா அ ம அம் மேன் பவர் வந்து கம்மியாய்ரு ஒரு மனுஷ பண்ற வேலையெல்லா ஏ ஐ பண்ணிர்ச்சுன்னா அங்க வந்து மனுஷனோட வேலைக்கி எடமில்லாம போயிரு மனுஷ ஹியூமன் பீ் வந்து மிஸ்டேக் பண்ணுவா பட் வந்து ஏ ஐ வந்து மிஸ்டேக் பண்ணாது அந்த மாரி எல்லா அவுங்க வந்து தாட் போய்கிட்டு தா இருந்துச்சு பட் என்னதா வந்தாலு மேன் பவருக்கான வேல வந்து இருக்கதா இருக்க செய்யு ஆ ஏ ஐ வந்து ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் எப்டி அது மாரி ஒரு மிஷினா மட்டும்தா இருக்குமே ஒழிய இந்த உலகத்துல எல்ல வேலையு ஏஐ னால செய்ய முடியாது அதுல உங்களுக்கு ஏமா ம்
முன்னாடிலா பாத்தீங்னா ஒரு லெட்டர் எழுதனுனாலே வந்து ஒரு பேனா பேப்பர் வச்சு கையில தா எழுதுவாங்க ஆனா இப்ப அதுக்கப்பற பாத்தா ஆ கம்ப்யூட்டர் வந்துச்சு இப்ப பாத்தீங்னா ஏஐ வந்து கொஞ்ச நேரத்திலே ஒரு எவ்ளோ பெரிய கட்டுரையா இருந்தாலு சரி யோ என்ன ஒரு அறிக்கையா இருந்தாலு ஒரு ஒரு லைனா இருந்தாலு பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல நம்மளுக்கு எழுதிக் குடுத்துருது இந்த வேகோ வந்து நானே வந்து இத பாத்து ஆச்சரிய பட்ருக்கே ஏன்னா நானே பாத்தீங்கன்னா நெறைய வந்து ஏ ஐ ல வந்து ஆ தது இப்போ இது நம்ம பேசி இத எனக்கு இங்கிலீஷ்ல வந்து நா எப்டி சொல்லணுன் மாத்திக் குடு அப்டின்னு சொன்னா ஒரு செகண்ட்ல நம்மளுக்கு வந்து மாத்தி குடுத்துருது அந்த அளவுக்கு வந்து ஆ செயற்கை நுண்ணறிவு வந்து வளர்ச்சி அடஞ்சிருக் க்கு இப்ப பாத்தீங்னா இதனால என்ன ஆகுதுன்னா ஆ ஆ பெரிய பெரிய கம்பனி ஐ டி கம்பனில வேல பாக்கறவங்களுகல்லா வந்து கொஞ்சோ பயோ வருது இதுனால ஏ ஐ வளர்ச்சினால நம்மளோட வேலைக்கு வந்து பாதிப்பு வந்துருமோ அப்டிங்கற ஒரு பயோ வந்து இருக்கு இப் போ
நீங்க சொல்றது வந்து கரக்ட்டு தா என்னதா இருந்தாலு அது ஒரு மிஷின் தா அதனால வந்து ஆ ஸ்பீடா வந்து எதுனாலு செய்ய முடியு இப்ப நம்ம ஒரு இது அ சாதாரணமா ஒரு கூட்டல் அப்படின்னா வந்து நம்ம கைனால கூட்டுறதுக்கு எவ்ளவு நேராகுது இதே இதுக் கேல் குலேட்டர் யூஸ் பண்ணோ அதுக்காக கேல்குலேட்டர மட்டுமே மனுஷங்க நம்பி இல்ல இல்ல சாதாரண கடைக்கு போறோ அங்க எல்லா எடத்துலயு கேல்குலேட்டர வச்சா நம்ம கணக்கு பாத் சொல்லிக்கிட்ருக்கோ இல்லையில்ல அந்த மாதிரி ஏ ஐயு ஒரு பார்ட் ஆஃப் தா வந்து நிக்குமோ ஒழிய அதுவே வந்து ஃபுல்லா வராது அது என்னதா இருந்தாலு அது ஒரு மிஷின்னு நம்ம மனுஷனோட சிந்தனையோ அனுபவமோ நம்மளோட புரிதலோ அது வந்து அது கிட்ட அது இருக்காது நீங்க என்ன இன்புட் குடுக்குறீங்களோ அத பொறுத்துதா அது வந்து அவுட்புட் வந்து நமக்கு தரப்போது நம்ம இன்புட் தப் பா குடுத்தம்ன்னா அது அவுட் புட் தப்பா தா தரு அது வந்து யோசிக்குமா இந்த இன்புட்ட ஐயியோ இவங்க தப்பா குடுத்துட்டாங்களே அப்டின் சொல்ட்டு இப்ப நம்ம கிட்ட ஒரு இது தப்பா சொன்னா நம்ம கண்டுபுடிச்சிருவோ இது தப்பே அப்டின் சொல்ட்டு அனா ஏ ஐ அப்டி சொல்ல முடியாதுல்ல அதனால
ஆமா கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா சில பெரிய பெரிய ஆ கம்பனீஸ்லா வந்து ஏ ஐ அ பயன்படுத்தி வேலைகள வந்து ஏ ஐயே பண்ற மாரி பா பன் மாத்ரதா வந்து சொல்றனால அ நெறய பேரு என்ன பண்றாங்கன்னா இப் இபோ நெறைய பேரு வந்து படிச்சுட்டு இருக்கவங்கல்லா என்ன நெனைக்கிறாங்க அடுத்து ஏ ஐ வந்துச்சுன்னா நம்ம படிப்புகுல்லா வேல்யூஷன் இருக்காது வேல வந்து பியூச்சர்ல கெடைக்குமா அ அப்டின்ற மாரிலா சொல்றாங்க நம்மளுமே வந்து டெய்லி நியூஸ்லலா பாத்தாலு பெரிய பெரிய ஐ டி சாஃப்ட்வேர் கம்பெனிலலா பாத்தீங்கன்னா ஆ இவ்ளோ பேர வந்து நாங்க வேலைய விட்டு வந்து நிப்பாட்ட போறோ அந்த மாரிலா வந்து அறிக்கைகள்லா இன்னு வந்துட்டுதா இருக்கு இதெல்லா நெனச்சு வந்து இப்ப படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்மே வந்து ரொம்ப பயப்படுறாங்க அப்ப அவுங்களோட எதிர்கால வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுல்ல
அதுக்குத்தா இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லா என்ன பண்றாங்கன்னா ஏ ஐ ய வந்து ஒரு சப்ஜெக்ட் டா எடுத்து ஒரு அடிஷனல் கோர்ஸ் மாரி படிக்க ஸ்டாட் பண்ணிட்டாங்க ஏனா பெரிய பெரிய கம்பெனி வந்து ஏ ஐ டெவலப்பர் அந்த மாதிரிக்கு வந்து இ ம்பாடன்ஸ் குடுக்க ஸ்டார்ட் பண்றாங்கங்கிறது வந்து இப்ப மக்கள் மத்தியில பரவலா பரவிருச்சு ஸ்டூ வீட்லயுமே சொல்லு வாங்கல்ல இந்த ஏ ஐ வந்திருக்கா அத படி அப்பனாதா வேல கெடைக் கு அந்த மாரி சொன்னனால எல்லாருமே வந்து ஏ ஐ க் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க
ஆமா நானுமே வந்து இபோ டி வி இந்த மாத்ரி அட்வெர்டைஸ்மெண்ட்லா பாக்குறே ஏ ஐ கோர்ஸ் வந்து நெறய எடத்துல வந்து போஸ்டர் எல்லா ஒட்டியிருக்காங்க நீங்க சொல்றத பாத்தா எதிர்காலத்துல மனிதர்களோட வேலய வந்து என்னதா ஆனாலு எ ஒரு செயற்கை நுண்ணறிவுனால வந்து மனிதர்களோட வேல வந்து முழுசா செய்ய முடியாது அப்டின்னு சொல்லி நீங்க சொல்றத பாத் தா எனக்கு கொஞ்ச அப்டிதா தெரியிது
ஆமா அதுதானே உண்ம ஒரு ஒரு ஆர்ட்டிபிஷியலா இருக்கிற ஒரு இது வந்து எப்டி நம்மள மாரியே வேல செய்ய முடியு அதுக்கு வந்து எல்லாமே இருக்கலா ஸ்பீடு இருக்கலா எல்லா இருக்கலா பட் வந்து அது ஒரு உயிருள்ள பொருளா ஆயிர முடிய்மா கண்டிப்பா முடியாதுல அத வந்து ஒரு ச ம் வேணா இத வந்து ஒரு அடிஷ்னலா வேணா தெரிஞ்சு வெச்சுக்கிட்டு ஆ ஒரு ஆப்ஷனா அத யூஸ் பண்ணிக்க முடியு ஸ்டூடெண்ட்ஸ்னால
ஆமா கண்டிப்பா அதாது என்னதா ஆனாலு நீங்க சொல்ற மாரி மனிதர்களோட வேலய வந்து எந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சினாலயு வந்து அடிச்சுக்க முடியாது மனிதர்கள் வந்து சி அதா மனிதர்களுக்கு வந்து ஆர் அறிவு அப்டின் சொல்லி சொல்றாங்க
இப்ப அ மெடிக்கல் ஃபீல்டுல ஏ ஐ வந்துருச்சுன் சொல்றாங்க ஆனா வந்து ஆ அது வந்து கொணப்படுத்துற இத ஆ வருத் வ இல்ல அத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுதா அத யூஸ் பண்ணுவாங்களா இருக்கு குணப்படுத்றது வந்து ஒரு க்யூமென் பீன் அதாவ்து ஒரு டாக்ட்ரு தா பண்ண முடியு அதாவ்து வித் ஹெல்ப் ஆஃப் ஏ ஐ ஏ ஐ யோட உதவியோட தா பண்ண முடியுமோ வொழியே ஒரு ஏ ஐ வந்து ஒரு மனுஷனோட நோய குணப்படுத்துமா இது நடைமுறையில சாத்தியமான ஒன்னா
கண்டிப்பா முடியாது ஆனா நானுமே பாத்தீங்ன்னா இப்பதா ஒரு ரீசண்டா பா ஒரு எது ஃபோன்ல பாத்தனா இல்ல டி வி ல பாத்தனான் தெரியில இனிமே சர்ஜரியே வந்து ஏ ஐ பண்ண போது இந்த மாதிரிலா வந்து சொன்னாங்க ஆனா அத வந்து எந்த அளவுக்கு உண்ம அப்டிங்கறது வந்து அ எனக்கு தெரியில
இப்ப எதாவ்து ஒரு பேஷண்ட போய் டாக்ட்ரு வந்து உனக்கு வந்து சர்ஜரி ஏ ஐ தா பண்ணு சொன்னா எந்த பேசன் ஆ ஸ்பிட்டல் பக்கோ போவாங்களா
சத்தியமா போமாட்டாங்க
என்னதா இருந்தாலும் ஒரு பயம் இருக்குல்ல அதுவ அதுக்கு எதுமே தெரியாது இதுதா கண்ணு இதுதா காது இதுதா மூக்குலா அது பாட்டல பண்ணி விட்டுருச்சு ஏன்னா பண்றது பயம் இருக்கதானே செய்யும்
அதேதா நாங்க ஓக்காந்துருக்கோ